ஓம் சிஸ்டர் இருக்கீங்க அலோ ஹலோ வணக்கம் சிஸ்டர் நல்லார்க்கே எனா பண்ணிட் இருக்கீஙக
சும்மா ஒக்காந்து போ
ஓகே ஓகே ஓகே என்னா ஸ்பெஷல் இன்னிக் உங்க லன்ச்ல
லன்ச்சுல வந்து இன்னிக்கி ச்சீலா மீன் கொழம்பு கோணத்தில் பொரிச்சது அப்றோ கனவா பொறிச்சது
கனவானா என்னது
கனவா அது ஒரு மீன் வக தா இந்த ஆக்டோபஸ்ஸுன் சொல்லுவாங்கல்ல அதுல இன்யொரு வக
ஆ ஓகே ஓகே அல்லா சாப்புலாமா
ஆ நாங்கந் சாப்புட்டோ
ஓகே ஓகே ஓக்
நாங்க நண்டு மட்டு தா ச்சாப்ட மாட்டோ அதுக்தா நா சாப்டோ
நா கடலைட்டா எதுமே சாப்ட மாட்டே வெது சிக்கன் மட்டன் தா கடல்லா இருக்கு என் எனக்கு பிடிக்காதுங்க நா சாப்ட மாட்டே எங்க வீட்ல எல்லாரு சாப்டுவாங்க நா மட்டுதா சாப்ட மாட்
செர் செ ஆனா கடல் மீன் சாப்ட்றது ரொம்ப நல்லது
கடல் மீன் சாப்புது நல்லது ஏனா எனக்கு பிடிக்காதே நாங்க வெறு சிக்கன் மட்டன் தா சாப்டுவே அதுவே மட்டன்ல வர மட்டன் கறி அந்த கறிதா சாப்டே மத்த எது எதுமே சாப்ட முடியாங்க எ வீட்ல அத்தா கத்திட் இருப்பாங்க கறிய மட்டு சாப்புரீங்க மத்ததல்லா சாப்ட மாட்றீங்க ஏன்ட்டு
ஆம் அது இல்லாம மட்டன் பீஃப் ஓகே ஆனா சிக்கன் வந்து கொஞ்சு சூடுன் ச்சொல்லுவாங்க சிக்கன் வந்து அவ்ளா ஒடம்புக்கு நல்லா இல்ல
ஆ சிக்கன் ரொம்பதா சிக்கன் வந்துதா சிக்கன்லா ரொம்ப சாப்டோ மட்டனு அவ்ள்வா சாப்பட மாட்டே வெறு சிக்கன் தா ஏன்னால எங்க வீட்ல யாரு மீன் சாப்ட மாட்டாங்க மீன் எடுத்தாலே கத்துவேன் சொல்லி யாரு சாப்பட மாட்டாங்க ம் அவுக்த நா சொல்லுவே அவுங்க வாங்கி சொல்லுவாங்க எங்க வீட்டல எல்லாரையு எனக்காக நீங்க சாப்படாம இருக்கீங்க சாப்படுங்க எனக்கு எனக்கு தேவையானந்து எனக்கு நீங்க செஞ்சு குடுத்துருங்க உங்களுக்கு தேவையாவது நீங்க சாப்டுங்கன்னு சொல்ற நானு
அப்ப டெய்லி என்ன சாப்பாடு சாப்டுவீங்க
நா எ லென்ச்சுக்கு வந்து ச ஒரு நாள் ஒரு சாம்பார் இருக்கு இல்லன்னா அது அந்த தக்காளி சட்னி அப்பறோ சென்னா கொழம்பு கால கொழம்புன் சொல்லுவாங்கல்ல கால பாம்பா பாம்பெல்லா சாப்ட மாட்டோங்க நீங்க என்னங்க சாத பாம்பு கட்டி
ம்
செனா செனா சொல்லுவோல சப்பாத்தில சப்பாத்தி குருமால போடுவாங்கல்ல செனா கொண்ட கல்ல ஆ கொண்ட கடை ஆ கொண்ட எனக்கு டப்புனு வர்லங்க பேரு வர்ல கொண்ட கடையில கொண்ட கடையில ஒரு கொழம்பு செய்வாங்க கா காத குழம்பு காது கொழம்பு அத செய்வாங்க ஏதாவது சிக்கனு செய்ணு எனக்கு சிக்கனு ஏதா து எறா சாப்பிடுவே சிக்கனு எறா இருக்கணு அது சிக்கனு எறா இருந்தா கூட சைட்லப் பொரியல் ஏதாது இருக்கணு கேரட் பொரியல் பீன்ஸ் பொரியல் அந்த மாரி பொரியல் இருந்தாதா நா சாப்டுவ
சில பேருக்கு வந்து பொரியலாவே ஆ பொரியல் இருக்குந்தா ஆகனு
ஆமா எனக்கு ஏதாவது ஒரு பொறியல் கன்ஃபமா இருக்கணு கேரட் பொறியலோ பீன்ஸ் பொறியலோ இல்ல நூக்கள்ளு இந்த பீட்ரூட்டு அந்த மாரி ஏதாவது ஒரு பொறியல் இருக்கணு அந்த பொறியல் இல்லன்னா கத்துவ ஏ நீங்க எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்களா நா வெளிய போய் ஏதா காரா பூந்தி மிச்சரு ஏதா வாங்கிட்டு வருவான்ட்டு வாங்கிட்டு வந்துருப்பேலன்ட்டு ஆ மிச்சர் வச்சு சாப்ட மாட் ட சாதத்து கூட அப்டியே கலந்து சாப்டுவ இப்டி ச சாதம் போட்டுப்ப ஆ ஆனா நல்லா இருக்கு நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணிப்பாருங்க நா உங்களுக்கு ரெசிபி சொல்ற இப்ப நீங்க சாதோ வடிச்சுட்டிங்கனா ஒ ஒயிட் ரைஸ் இருக்குல்ல
ஆமா ஆமா
ஆ ஒயிட் ரைஸ் பீன்ஸ் இது பீட்ரூட் பொரியல் செய் வாங்களா உங்க வீட்ல
ஆமா செய்வாங்க
ஆ அது எப்டி துருவி செய்வாங்களா இல்ல கட் பண்ணி செய்வீங்ளா பீஸ் பிஸா செய்வீங்ளா இல்ல பொடி ஆக்கிடுவோ ஆ பீன்ஸ் ப நீங்க இந்த பொரியல் செய்றீங்ளா ஆ ஓகே பீட்ரூட் நீங்க பொரியல் செய்றீங்ளா அதோட கொஞ்சோ இந்த பருப்பு போட்டுக்கணு சிறுபருப்பு ஆ கரெக்ட் சிறுபருப்பு போட் டிங்கன்னா அத நல்லா இதாயி வரு அத எடுத்து தனியா வச்சிர்ணு ஃபர்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ் அதுக்கு மேல பீட்ரூட் அதுக்கு மேல அந்த மிச்சரு ஆ சாம்பார் சாம்பார் வச்சிங்கன்னா மஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டா இருக்கு சாம்பாரு ஊத்திப்ப மேல சாம்பார் ஊத்திட்டு லாஸ்ட்டா அந்த மிச்ச இருக்குல்ல ஹலோ சிஸ்டர் கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ சிரிக்கிறீங்ளா நீங்க என்டா இது இந்த மாரில்லா சாப்பறானேன்ட்டு
இல்லல்ல செல பேர் சாப்ட்டு நா கேள்விப்பட்ருக்கே இந்த சாதத்துக் குட மிச்சர்லா வச்சி சாப்டுவாங்க
அது ஆமா வெச்சி சாப்டுவாங்க ஆனா நா என்ன பண்ணுவே தெரிமா ஃபர்ஸ்ட்டு சாதோ அதுக்கு மேல பீட்ரோட் அதுக்கு மேல சாம்பார் கொழம்பு அதுக்கு மேல லாஸ்ட்டா ஃபைனல் டச்சு மிச்சரு மூனுத்தியு சேத்து மிக்ஸ் பண்ருவே மிக்ஸ் பண்ணி சாப்டுவே
மொத்த மாட்டு மிஸ் பண்ணு மிஸ் பண்ணுவீங்ளோ
ஆமா மொத்தமா மிக்ஸ் பண்ருவே எங்க வீட்ல கத்துவாங்க என்னடா இப்டி பண்றேன்டு ஆனா அவங்க எங்க அம்மாக்கு ஒரு தாட்டி ஊட்டி விட்டே நல்லாதான்டா இருக்குன்னாங்க அது ஒரு டேஸ்ட் நல்லாருக்கு தனி தனியா எல் எப்டியாருந்தாலு நீங்க தனி தனியா சாப்ட போறீங்க சாப்பாடு கூட தொட்டு நா ஏ தொட்டு சாப்புட்னு எல்லாத்யு கழன்டு சாப்பதா இருந்தா சாப்டுவே அப்டி
அ அ
கத்துவாங்க இன்னொன்னு என்ன பண்ணுவேனா டீ டீ குடிப்பீங்ள கால்ல
ஆ குடிப்பே
நா டீயே வீட்ல ஆ டீல மிச்சர் போட்டு குட சாப்டுவே நானு அதுவு சூப் நா வா இது அத விட பெஸ்ட்டு வீட்ல என்னிக்காது சப்பாத்தி பூரி செஞ்சாங்கன்னா அது நைட்டு இதாயிடு வெச்சுருவாங்க அப்டியே எக்ஸ்ட்டா வந்ததா நா என்னா பண்ணுவே கால்ல ஏன்ச்ச ஒடனே டீ போட்டு அதுல பூதி பூதிய தொட்டு மிஸ் பிஸ்கட்டு பதிலா பூரிய தொட்டு சாப்வே அதெல்லா ட்ரை பண்ணி ர்க்கீங்களா நீங்க
இல்ல இல்ல
மனசுல நெனப்பே என்னா இவ காட்ல இருந்து வன்ட்டானா இந்த மாரிலா சாப்ட்டு இருக்கான்ட்டு இல்லயா
நா கேள்விபட்டே
ஆ நீங்க எதாது அப்டி டிஃப்ரெண்டா சாப்ட்ருக்கீங்களா
இல்ல இல்ல அப்டிய எதுவு சாப்ட்டது இல்ல
என்னா மேடம் ஒன்னு கூட த ட்ரை பண்ணது இல்லயா டிஃபரண்டா ஓகே ஓகே நீங்க என்னா டிஸ்ஸு சமப்பீங்க வீட்ல ஃபேவரட் டிஸு ஒங்க சிக்னிச்சர் டிஸுனு ஒன்னு இருக் குல இத சமச்சே இத சமைச்சதுனால எங்க வீட்ல எல்லாரு அதுதா இந்த செக இந்த கொழம்பு சமச்சே எல்லாரு அன்னிக் என்ன அவ்ளோ பாராட்டனாங்க அத மறக்கவே முடியாது என்னெது மங்கள அந்த மாரி எதாது இருக்கா
மீன் கொழம்பு இல்லாட்ட பீஃப்க பீஃப் கொழம்பு
ரெசிபி சொல்லுங்க பாப்போ
மீன் கொழம்புங்க ரெசிபி வந்து ம் அதாது தேங் கா அப்றோ வந்து உருளி பல்லாரி
கொழம்புல தேங்கா சேப்பீங்களா ஓகே ஓகே இல்ல சில பேர் தேங்கா எண்ணெயில ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல அந்த மாரி எதாது
இல்லல்ல
ஆ ஓகே ஏனா சில பேர் தேங்கா எண்ணெ யூஸ் பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு
ஆ
டேஸ்ட்டுகாகன்டு சொல்லுங்க மேடம் நீங்க ரெசிபி சொல்லுங்க
தேங்காவு அப்புறோ வந்து வ பெரிய வெங்காயோ அப்புற மஞ்சப் பொடி மிளகாப் பொடி போட்டு மொதல்ல நல்லா அரைச்சு எடுத்துடு மிக்ஸில போட்டு அரைச்சிட்டு அப்புற வந்து கழிவி வச்சிருக்க மீன்ன அப்டி தனியா எடுத்து வச்சுட்டு இத வந் து இந்த மீன் கொழம்பு தா வெக்கிறதுக்குமே தனி சட்டி வச்சுருகோ
ஓகே
இந்த மண்பானை சட்டி உண்டுல்ல
ஆமா மண் மண்பானா செட்டி ஆமா இங்க எங்க மேடம் மண் சட்டிலா யூஸ் பண்றாங்க எல்லா ஸ்டீல் தா இந்த அந்த எவல் சில்வர் பாத்திரம் ஆமா
ஆ இல்ல எங்க அத்தை வீட்டுல எப்டின்னா வந்து அந்த வருத்தரச கொழம்புக்குன்னு சொல்லி ட்டு அது தனியாட்டு ம மண் சட்டி வச்சுருப்பாங்க சாதா பச்ச கொழம்பு வக்கிறதுக்குன்னு தனியாத்து வச்சிருப்பாங்க ஆனா அதுல வச்சாதா அந்த மீன் கொழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கு
சுவை குடுக்கும்
ஆமா ஆமா
ம்
அதுக்கப்புற அந்த அரைச்சி வச்சிருக்க வந்து அந்த அரைப்ப வந்து க அந்த கறி வெக்கக்க கூடிய எடத்துல பாத்திரத்துல ஊத்திட்டு அப்புற வந்து கொஞ்சோ புளி இருக்குல்ல புளி கரைச்சு வச்சிருவோ அதுவும் ஊத்தி இப்ப கொஞ்ச தேவையான அளவு ஆமா தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு தக்காளி நாலு பத்து பச்ச மொளகு அடுப்பு பத்தி வச்சிட வேட்டியதுதான் இதெல்லா ஒ அரப்ப வந்து ஊத்தி புளியு ஊத்தி அ அரப்பு அடுப்பு பத்தி வச்சுட்டு அப்புற தக்காளி பச்சை மொளக கருவேப்பல அப்புற வெந்தய இருக் கில்ல வெந்தய ஆமா இதல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணு அந்த அரப்பு ஸ்மெல் பச்சை ஸ்மெல் இருக்குது போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறோ இந்த மீன போட்டுட்டு மீன நல்ல வெந்து வந்த பிறகு அடுப்ப அணைச்சிட வேண்டியது தா வேற எதுவுமே சேக்க வேண்டா ஆமா ஆமா ஆமா இது வருத்தரச்சி கொழம்பு எப்டின்னா அ தனியா வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் திருவி அதுல வந்து ச தனியா ஒரு சட்டியில போட்டு தேங்க அப்புற வந்து சின்னவுள்ளி
ம்
ஒரு வத்தல் இருக்கு முழு வத்தல் இருக்குல்ல அதுவு போட்டு நல்ல மொ முழு நல்ல மொளகு அதே போட்ட நல்லா வந்து வறுக்கணு தேங்காவ அதாவதுங்க என்ன சொல்லுவாங்க சோப்பு நிறோ அந்த மாரி இருக்குல்லா ஆ
ஆமா
ஆ அந்த மாரி வர்ற வரைக்கு நல்லா வசக்கிட்டு அதுக்கப்புற அத அது நல்லா ஆறன பறைக்கு வந்து தனியா ஒரு மிக்சில போட்டு கூட வந்து மல்லிப்பொடி இருக்குல்ல மல்லிப்ப பொடி மட்டு போட்டு அரைச்சா போது நல்ல மை போல அறையணு அதாவது துரு துருன்னு இருக்க கூடாது
அ ஓகே
இ இந்த கொழம்பு வந்து மீன் சட்டியில அந்த மண்சட்டில வச்சா நல்லா இருக்கு
ஓகே ஓகே
அதுக்கற வச்சுட்டு அதே இதே போருல தா அதுவு ஆனா வந்து அந்த ம வரத்தர ச்ச கொழம்புன்னு சொல்ல வந்து கூட வந்து இந்த வலதுலைங்க இல்லட கத்திரிக்க அந்த மாரி ஏதாவது போட்லா
போட்டு சமச்சா நல்லா இருக்கு
ஆமா நல்லா இருக்கு
ம் ஓகே இந்த ரெசிபிய நா ட்ரை பண்ணி பாக்க கண்டிப்பாங்க எங்க வீட்ல ஓகே ட்ரை பண்ணிட்டு சொல்றே கண்டிப்பா உங்ககிட்ட நீங்க சொன்ன மாரி இந்த டிஷ்ஷ சமைச்ச வே டேஸ்ட் அவ்ளோ வந்துது ஆனா நா சாப்பிட மாட்டே எங்க வீட்ல இருக்கவுங்ளுக்கு சொல்லிடுவே
செரி அதாவ்து செல மீன்னுதா வந்து நறைய மீன் வந்து செலமீன் பச்சக்கறி வைக்கலா செமீன் வர வருத் வருத்தரச்சு வைக்கலா அந்த மாதிரி அதுலே ரெண்டு வகையா பிரிக்கலா
ஓகே ஏன்னா நா மீன் சாப்ட்டா பரவால்ல நா சொல்லதா முடியும் இப்டி சமைங்க அப்டி சமைங்கன்ட்டு
ம் ஒரு நாள் ஒரு பா சாப்ட்டு பாருங்க அப்றோ உங்ளுக்கே அந்த டேஸ்ட் புடிச்சிடு
ஒரு மாதிரி அந்த அந்த ஸ்மெல்லு நம்ளுக்கு புடிக்க மாட்டது அந்த மீன்னு மீனோட இது அதா பயமா இருக்கு இல்லனா முள்ளு வேற தெரியாம முள்ளுகிள்ளு முழுங்கிட்டோனா அது வேற பிரச்சன அது வேற ஒரு பயோ முள்ளு இருக்குள்ள யாராவ்து யாராவ்து நம்ளுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்து குடுத்தா சாப்புட்லா அப்போ எங்க வீட்டல கேப்பாங்க நா பக்கத்துல இருக்காங்க நா வேணா மிள்ளு எட்த்துதா நீங்க சாப்பிட்டே ஆவ்ணுன்றவாங்க எங்க வீட் ல சாப்பிட்டே ஆவுணு இப்ப நா சொன்னேல்லே முள்ள எட்த்து குடுத்தா சாப்புல்லான்ட்டு எங்க வீட்ல சொல்லுவாங்க நீ முள்ள நா முள் இப்ப இப்ப அதா சொல்றாங்க நா முள்ள எடுத்து குடுப்ப நீ சாப்ட்டே ஆகணுன்றாங்க
அ ஒரு நாள் சாப்ட்டு பாருங்க அப்றோ அந்த ருசி ஒங்க நாக்லே நிக்கு ஐயோ டே அப்ப டெய்லியு மீன் வாங்கி சாப்டன்னு ஆச வந்துரு
சேரிங்க சிஸ்டர் சேரிங்க சிஸ்டர் உங்கல்ட பேசுனது ரொம்ப சந்தோஷோ நம்ப கால அவகாசோ முடிஞ்சது மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்
நன்றி